ஹலோ கேக்குதா ஆ கேக்குது ம் ஹாய் ஹாய் செரி நம்ம ஒரு கேம் விளையாலாமா
ஓகே
இப்ப அந்த கேம் எப்டின்னா நா வந்து ரெண்டு ஆப்ஷன் சொல்வே ம் நீங்க வந் க்கா அதுல அதுல எத நீங்க சூஸ் பண்ணுவீங்க திஸ் ஆர் தட் மாரி நீங்களு என்ன கேளுங்க நா நா உங்கள கேடக்குறே உங்களுக்கு தோன்றதை நீங்க கேளுங்க எனக்கு தோன்றத நா கேக் அக்க ம் ஓகேவா ம் ஆ ஃபர்ஸ்ட் ஒன் நா கேக்குறே நீங்க வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சிருவீங்களா இல்ன்னா எல்லா இடத்துலயும் பரப்பீங்களா இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுவீங்க இப்ப வேணா மறையலாம்
ஓ நான்
நா இன்வசிபிளா இருக்கிறதுதா சூஸ் பண்ணுவ ஓ வொய் ஏன்னா யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லா இருக்கும் யார் தெரிய இருக்கிறது இப்ப ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்தயடத்து நீங்க இன்விசிபிளா இருக்கலாம் ஆ அப்டி சூஸ் பண்ணுவீங்களா இல்ல எங்க வேணா பறக்குறதுக்கு ஆச ஆசப்படுவீங்களா பறக்கறதுக்க ஆசைப்பட மாட்டேன் ஒரு பிளேஸ்னா அங்க இன்விசிபிளா மறஞ்சி இருக்க இப்போ நீங்கள கேளுங்க எதுனா இந்த மாரி ஓகே நீங்க இப்ப திரும்ப உங்க வாழ்கைய வாழ்றதுன்னா பாஸ்லருக்க இருக்க தோணுமா இல்ல பியூசர்ல தோனுமா பாஸ் சுனா வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் அந்த மாரி காலேஜ் லைஃப் அந்த மாரிலா இருக்க தோணு ஃபியூச்சர் எப்டி இருக் க்கும் தெரியாதுல உம் அதனால நா பாஸ்ட் லைஃபதா சூஸ் பண்ணுவே ஓகே உம் இப்ப நா கேக் க்கிறேன் ஆ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்னு ஓகே நீங்க போஃனே யூஸ் பண்ணக்க கூடாது இல்லைன்னா டிவியே யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டுத்துல எத சூஸ் பண்ணுவீங்க நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டே ஓ ஃபோனை யூஸ் பண்ணாம இருப்பீங்களா நீங்கள் எப்டி ஆ சொல்லுங்க ஆ ஏன் போன் யூஸ் பண்ண மாட்டேன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அடிக்ட்டா இருக்க மாரி இருக்கு ஓ ரொம்ப வந்து எப்டி ஜென்சி கிட்ஸா இருக்கா ஆஹ அது மாரிதாம் ஓகே ஓகே இப்போ நீங்க கேளுங்கள் எதுனா உங்களுக்கு ரிச்சா வித் அவுட் லவ் இருக்கணுமா இல்ல புவர் வித் லவ் இருக்கணுமா எனக்கு போர் வித் லவ்வரா இருக்காண் ஏன்னா கஷ்டப்பட்ட கூட எப்டி சொல்றது ஒரு பாசம்மக்கும் ரிச்சா இருந்துட்டு ஒரு பாசமே இல்லாம இருக்காதுல்ல ம் உம் புரியது ஓ இப்ப நான் கேக்குறேன் எனா நீங்க வந்து மத்தவங்களோட மைண்ட் வந்து ரீட் பண்றீங்க அப்டி ஒரு ஆப்ஷன்
ம்
இன்னொன்னு வந்து பியூச்சர் இப்டிதான் இப்போ நீங்க சொல்றது நடக்கும் அந்த மாரி ஒரு பியூச்சர் அப்டி இருக்கு மைண்ட் ரீட் ஹ எப்டி நீங்க இப்போ நான உங்கள பத்தி தப்பா நினைக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க என் மைனர் த அ இது பண்ணா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா ஒரு பக்கம் கஷ்டமாதான் இருக்கும் உ ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான கவலைப்படுறத விட ஓகே ஐ அந்த ஸ்டுட் த பீலிங்ஸ் தேக் யூ ஒகே இப்ப என்னோட ரெண்டு ஆப்சன் அன்லிமிடேட் புட்டா இல்ல அன்லிமிடேட் மணியா அட்லீஸ்ட் மணி இருந்தா தானேங்க புட்ட வாங்க முடியும் எதுனா ஒன்னுதான் சூஸ் பண்றோம் மணி இல்லாமே அப்படி யாரு புட்டு தருவா சொல் உங்க முண்ணாடி அன்லிமிடெட் புட் இருக்கு அன்லிமிடெட் மணி இருக்கு இந்த ரெண்டத்துல எத சூஸ் பண்ணுவீங்க அன்லிமிடெட் மணிதான் சூஸ் பண்ணுவேன் அது வச்சி நான் புட் வாங்கிப்பேன்
ம் ஓகே
ஓகே உம் சரி இப்ப நான் கேட்கிறேன் க்கறே ம் இங்க வந்து ரெண்டு இந்த மாரி பர்சன் இதுல சொல்லுங்க எப்மே வந்து இயர்லியா சீக்கிரமா வந்துருவீங்களா இல்லனா அப்போ லேட்டா தான் வருவீங்களா நான் எப்வுமே லேட்டாதான் வருவேன் ஏன் அப்டி
அ எனக்கு தெரியல லேட்டா போனா அந்த பிளேஸ்ல ஒரு கெத்தா இருக்குற மாரி இருக்கு
ஓ ஆனா வந்து நீங்க வந்து பஞ்சுவலா இல்ல அப்டின்ற ஒரு ஃபீலிங் இல்ல உங்களுக் ஒரு சில டைம் இருந்திருக்கு பட் எனக்கு ரொம்ப இம்பாட்டன்ட் பிளேஸ்னா அங்க பஞ்சுவாலட்டி இருக்கும் ஒகே ஆனா நார்மலா இருக்க பிளேஸ்க்கு இருக்காது அதனால எதனா பிராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்ளா ஓ ஓகே ஓகே அப்ப இப்ப கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போகணுனு தோணுலயா ஓகே புரியுது ஒகே இது என்னோட டேன் ஆ கேளுங்க நீங்க மியூசிக் புடிக்குமா இல்ல மூவிஸ் முடிக்குமா எனக்கு எப்டி சொல்றது மூ மூவிஸ்லயே பாட்டு வருமே ஹ இப்போ வந்து சீரிஸ் பாக்குறிங்கனு வச்சுகோங்களே ஆ இல்ல நான் வந்து ஸ்டோரிஸ் தான் பாப்பேன் மூவிஸ் தான் வச்சுகோங்க ஓ மூவிஸே வச்சுக்கலாமா ம் சரி ஒகே ஒரு சில ஆ ஒகே எல்லா இங்லீஸ் வெப் சீரீஸ்ல ம் ம் ஓக் செரிப்ப நீ உம் என்ன பிடிக்கும் அ இப்பதா சொல்லிட்டு இருந்தேனே மூவிஸ்ண்ட்டு சில டைம் மூவிஸ் சில டைம் மியூசிக்
எனி ஒன் சூஸ்னா இதுல
எனிஒண்ணா அ மூவிஸ்லே வச்சுக்கோங்க
ஓகே
ம் எனக் இப்ப ஒரு ஸ்டோரிய பாக்கறதுக்கு ரொம்ப புடிக்கும் லைக்க சாங்ஸோட ஒரு ஃபுல் ஸ்டோரி இதுல என்ன இருக்கு அதோட ஹியூ யு அதுல வர ஹூமர் கன்டென்ட் அந்த மாரி அதோ அ லாஸ்ட்ல வந்து அதோட மாரல் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் அத் மூவிஸ் எனக்கு எப்டி சொல்றது நார்மல் மூவிதா புடிக்கு ரொம்பலா புடிக்காது து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந் இது இப்ப கூட இந்த எல் ஐ கே மூவி வந்துச்சு அதுல கூட ரொம்ப டெக்னாலஜியாக எடுத்துருந்தாங்க ஃப்யூச்சரில் எப்படிடா இருக்கும்ன்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணி அப்டி இருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு பார்கறதுக்கு நம்ம எவ்வளோ அடிக்ட் போன் மேல எவ்வளோ அடிக்டா இருக்கும் அப்பட புரிஞ்சு முடிச்ஞ்சி ஓ ஒகே அதனால அந்த மாதிரி மூவிஸில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஓகே உம் இப்போ என்னோட ம் உங்களுக்கு வந்து ரெண்டு சூப்பர் ப்பா கிடைக்குது ஒண்ணு வந்து ரொம்ப பேமஸாக இருக்கீங்க உலகத்துல உங்களுக்கு உங்க தெரியாத ஆளே இல்லை அப்படி ஒரு பேமஸான ஒரு ஆளா இருக்கீங்க
ம்
இன்னொன்னு வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல் லைக் ஸ்பைடர் மேன் சூப்பர்மன் மாதிரிொம்பவர்ஃபுல்லா இருக்கு இ ம் நீங்கள் ஃபேமஸாக சூஸ் பண்ணுவீங்களா இல்ல பவர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவீங்களா
பர்சு
ஏயன்
பேமஸாந்தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அது அழியறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகு
ஷ ஆக்காது ஆமா ஹய்க் பவர் நா அது நம்ம கூட இருக்கோம்ல ஆமா கரெக்ட் தான் ம் நி பவர்புல் ஹீரோஸ்ல லைக் எக்ஸ்பைடர் மே அது மாதிரி சொன்னதில்ல அதல உங்களுக்குயார பிடிக்கும்
எனக்கு ஸ்பைடர்மேன்
ஸ்பைடர்மேன்தா பிடிக்கும் ஓ ஓகே ஓகே
ம்
ஆ நெக்ஸ்ட் கொஸின் உங்களுக்கு நான் கேக்குவா ஆ கேளுங்க உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறது பிடிக்குமா இல்ல ஒரு நைட் ஃபுல்லா முழிசினு இருக்கறது பிடிக்குமா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறது தான் புிடிக்கும் ஏன் நீங்க முழிச்சுல்லாம் இருக்க மாட்டீங்களா முழச்சுட்டு இருப்பேன் பட் முழுச்சுட்டு இருந்தா இருப்பேன் முழிச்சிட்டு இருந்தா எதனா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் ம் இதெல்லாம் இந்த மாதிரி வரும் ம் தூங்கிட்டா எதுவுமே தெரியாதுல உம் அப்புடினால சரி நான் உங்கள ஒண்ணு கேக்குறேன்
உம்
நீங்க வந்து ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஓன்ணும்உங்களுக்குக் வந்து நீங்க வந்து பத்து பெட்ஸ்சு வச்சிருக்கீங்க இல்லைன்னா நோ பட்ஸ் இது ரெண்டுத்துல ஏதோ சூஸ் பண்ணுவீங்க
எனக்குப்
எனக்கு பெட்ஸ்னா புடிக்கும் ஓகே அதுக்குன்னு பத்து பேட் என்னால வளக்க முடியாது ஓகே அதனால நோ பெட்ஸா இருக்கீங்களா இருக்க முடியாது எதனா ஒரு வார்த்தை சொல்லுங்க நோ பெட்ஸ் நோ பெட் அப்போ பெட்ஸ் இல்லாம எப்படி இருப்பீங்க உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும்னு சொல்றீங்கள்ல பெட்ஸ்பிடிக்கும் அதுக்குன்னு ஒரே டைம்லய பத்து பெட்ஸ்ச்ச நான் வச்சுக்கேன்னா எங்க அம்மா தொடப்பகட்ட யில்ல அடிப்பாங்க உண்மை புரியுது இது ஒரு இது ம்ம் சரி இப்ப என்ன ஆ சொல்லுங்க ஆஹ் உங்களுக்கு ஸ்பைிசியான படிக்குமா இல்ல ஸ்வீட் மட்டு தான் படிக்குமா எனக்கு் க்கு ஏற்ற மாதிரி மாறிடு மாறுமே எனக்கும் அப்படி தான் சில டைம் ஸ்பைசியா சில டைம் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரிஆனா ஏதாச்சும் ஒன்னு தான் யூஸ் சூஸ் பண்ணனும் ஓகே ஸ்வீட்ஸ் வச்சுக்கோங்க ஏன் ஸ்பைசஸ் எல்லாம் பிடிக்காதா எதன்னா ஒன்னு சூஸ் பண்ண சொன்னிங்க அப்பஸ்வீட்சலாம் ரொம்ப பிடிக்குனு நினைக்குரேன் ஆமா சேரி ஓகே ஓகே நம்ம வந்து அ அடுத்த வாட்டி கண்டினியூ பண்ணலாம் இதை ஆ ஓகே உம்
உம்